ஹலோ
ஹலோ
வணக்கம் தோழி
ஆ சொல்லுங்க தோழி
நல்லாருக்கீங்ளா கண்டினியூ பண்லாமா
ஆ பண்ணுங்க பண்லா நீங்க சொல்லுங்க தோழி
அந்த சண்டே மார்கெட்டுன் சொல்லி இருக்கு கிளாத்ஸ்லா வந்து பாத் தீங்ன்னா மார்னிங்லர்ந்து ஈவ்னிங் ஆக ஆக அதோட ரேட் வந்து கொறஞ்சிட்டே போகு
ம் ம் ம்
பத்ருபாய்க்கெல்லா ட்ரஸ் விப்பாங்க
ஆ
இந்த சின்ன சின்ன கொழந்தைங்களுக்கு ஆம்மா பத்ருபாய்க்கெல்லா ட்ரஸ்ஸு ஈவ்னிங் டைமு கொஞ்ச டைம் ஆக ஆக பாத்தீங்கன்னா அதோட ரேட் எல்லா அப்டியே கொறஞ்சிட்டே வரு
ம் ம்
இப்ப மார்னிங் நீங்க போய் ஒரு க்ளாத் ஒன்னு வாங்கறீங்க ஒரு ட்ரஸ் ஒன்னு வாங்கறீங்கனு வச்சுக்ங்களே எறநூர்பா சொல்லுவாங்க அதே ட்ரஸ்ஸ நீங்க வந்து ஆறு மணிக்கு மேல நீங்க வாங்கனீங்கன்னு வெச்சுக்கங்ளே பத்ருபா, இருவது ருபாய்க்கு விப்பாங்க
சேரி சேரி சேரி சேரி
கிளாத் வந்து பாத்தீங்ன்னா நல்லாருக்கு புது அ பு கிளாத் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்
அது நல்லா ஆமா டிசைனாவு இருக்கு அதாவது எப்டி சொல்றாங்கன்னா ஆ இப்போ அந்த மாடன் ட்ரெஸ்லா நெறைய விப்பாங்களா
ஆமா இப்ப நா வந்து ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ட்ரெஸ் மூணு ட்ரெஸ் வந்து நா பர்சேஸ் பண்ணே மூணு நாலு டிரெஸ் பர்சேஸ் பண்ணுனே நாலு டிரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து என்னோட சிஸ்டர் பொண்ணுக்கு அவ வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் கேர்ள் அடுத்தது வந்து ரெண்டு சுடி வந்து என்னோட பிரதர் பொண்ணுக்கு அவ வந்து எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சோ அவளுக்கு பிரிங்க் பிக் பண்ணுன அந்த சுடி டாப் இருக்கு பாத்தீங்களா அவங்க அம்மா யூஸ் பண்ணா இது நல்லா இருக்கு எனக்கு யூஸ் பண்றதுக்கு எனக்கு இது நல்லா இருக்கு
ஆ
எனக்கு இந்த மாரி இன்ன கூட பர்சேஸ் பண்ணிட்டு வந்து குடு அப்டினு சொல்ற மாரி கேட்டாங்க அந்த கிளா அந்த டிரெஸ் எவ்ளோ தெரியுமா பத்து ரூபா
ஆ ஐயோ சூப்பருங்க
டாப்பு ஆ அதே மாரி இந்த என்னோட சிஸ்டர் பொண்ணுக்கு வந்து நா வாங்கி குடுத்தேன்னு சொன்னே பாத்தீங்களா கெவ்ணு அந்த அந்த ஃபிராக் வந்து பாத்தீங்கன்னா அதுவு பத்ரூபாதா அவன் அந்த ட்ரெஸ் வந்து திருவிழாவுக்கு அவங்க அம்மா வந்து தௌசண்ட் ருபீஸ்கு கிளாத் எடுத்து ட்ரெஸ் எடுத்து குடுத்துருந்தா ஆனா அந்த டிரெஸ் எனக்கு இது புடிக்கல எனக்கு பெரியமா வாங்கி குடுத்த டிரெஸ்தா எனக்கு புடிச்சிருக்குதுன் சொல்ட்டு அந்த பத்து ரூபா ட்ரெஸ் அந்த பத்ரூபா ட்ரெஸ்ஸ போட்டுதா திருவிழாவுக்கு ரெண்டு நாளாவே அவ போனா
ஆ
பாக்குறவங்க எல்லா இந்த டிரெஸ்ஸ அவ்வளவு சூப்பரா இருக்குதுனாங்க
ம்ம்
இன்னமு என்கிட்ட வந்து கேக்குறாங்க எனக்கு நீ அங்க போனா எனக்கு மார்க்கெட் போனா எனக்கு ட்ரஸ் வாங்கிட்டு வந்து குடு அப்டின் சொல்லி அவ்ளோ சீப்பா இருக்கு
அதா அதா ஃபுல்லாவே சீப்பா தா இருக்குமே அதா சொல்லுவாங்க இந்த சரோஜினி நகர்னு ஒன்னு இருக்குமாமே
சரோஜினி நகர் அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அங்குட்டு நா போனதில்ல சிஸ்டர்
நா ஒரு தடவ போயிருக்கே சின்ன புள்ளைைல அங்க நா நெறையா செப்பல்ஸ்ஸு அதுக்கப்புற வந்து ட்ரெஸ்ஸு எடுத்தே ஆனா நீங்க பத்து ரூபானா இல்ல ஒரு ஹண்ரட் ஒன் பிப்டி டூ ஹண்ரட் அந்த மாரி
ஆ ஆ சின்ன பிள்ளைங்க டிரெஸ்ஸு சின்ன பிள்ளைங்க டிரெஸ் நா வாங்கிருக்கே சிஸ்டர் ஏன்னா இப்போ யாராவது சொல்லி அத ஓகே இருக்குமா இல்லையா அப்டிங்கற ஒரு டவுட் கூட வரலா ஏன்னா நா வாங்கிருக்கிறே அதனால எனக்கு அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியு பத்து ரூபாய் குடுத்து நாற்பது ரூபாய்க்கு நாலு ட்ரஸ் வாங்குனே நானு ஆறு மணிக்கு மேல போனோ சிஸ்டர் அஞ்சரை மணிக்கு
ஆறு மணிக்கு மேல ம்ம் பரவால்ல சிஸ்டர் இது கொழந்தைங்களுக்கு நம்ம சும்மா ரஃப் யூஸா கூட போட்டுக்கலா எவ்ளோ வெலக்
இப்போ நா வந்து பாத்தீங்கன்னா ஆ ஒரு இது வீட்ல வந்து இந்த பான்டு இருக்கு பாத்தீங்ளா நான்ஸ்டிக் தவா நான்ஸ்டிக் தவா
ஆ ஆ
அந்த தவா ரெண்டு அ நான்ஸ்டிக் தோச தோச சட்டி அது ஒண்ணு அதுக்கப்புற நான்ஸ்டிக் இது பணியாரம் பணியாரக்கல் இது எல்லாமே ஃபிப்டி ஃபிப்டி ருபீஸ் வாங்கிருக்கே
ஐயோ ஃபிப்டியா இங்க ஒரு பானே வந்து எயிட் ஹண்ரட் நைன் ஹண்
ஆமா சிஸ்டர் நா அந்த சண்டே பஜார்ல வாங்கியிருக்கே கிட்டத்தட்ட நா
க்கா
நா ஃபைவ் இயர்ஸ்ஸா அத யூஸ் பண்ணிகிட்டு இருக்கே சிஸ்டர் இன்னமு யூஸ் பண்ணிட்டு இருக்கே இப்ப நா வச்சு இப்ப அந்த நா வச்சிருக்கறது இன்னு புதுசாவே அப்டியேதா இருக்கு சோ எனக்கு பக்கத்து இப்ப நா இங்க வந்ததுக்குப்கப்புற பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து வச்சிருந்துச்சு இது எவளோவுன் கேட்டா அது எட்நூறு ரூபாயான் தௌசண்ட் ருபீஸ சொல்லிச்சி நா வச்சிருக்க அந்த தவா அந்த பான் வந்து சேம் அதேதா கொஞ்ச கூட எந்த ஒரு மாடுலேஷனுமே இல்ல கொஞ்ச கூட சேஞ்ச் ஆகல அப்டியே இருக்குது நா அம்பது ரூபாய்க்கு வாங்கினத அந்த பொண்ணு ஆயிர ரூபாய்க்கு வாங்கிருக்குது
அய்யய்யோ பரவாலயேங்க எப்டி இப்டிலா விக்கிறாங்க
ஹேண் பேக்குல ஹண்ரட்ருபீஸ்கு இருக்குது
ஆமா ஆமா
ஹண்ரட் ருபீஸ்க்கு ஹேண்ட பேக்கு பெரிய பே பிக் கொஞ்ச பெருசா வாங்குன மாரியிருந்துச்சுன்னா எரநூறூபா வரு சோ நார்மலா ஆமா எல்லாமே புதுசுதா சண்டே பஜாருக்கு போனா ஹேண்பேக்குக்கு ஹேண்பேக் கூட அங்க கொஞ்ச ரேர் தா நா வந்து போனப்ப வந்து பாத்தீனா ஹேண்பேக் வந்து பாத்தீனா ஒரே ஒரு ஷாப் மட்டுதா இருக்கற மாரியிருந்துச்சு ஹேண்பேக் அது வந்து பாத்தீனா டூ ஹண்ரட் வந்துச்சு ஆ பக்கத்லே உங்க ராஜ் குமார் சமாதின் சொல்லி ஒண்ணுயிருக்குது
ஓகே
ராஜ்குமார ஆக்டருக்கா ஆக்டர் எறந்து போனாருல்ல ராஜ்குமார்னு அவரோட சமாதிக்கு பக்கத்துல ஃபுல்லா ஷாப் எல்லா பேக்கு பேக்கு ட்ரெஸ் சு எல்லாமே அங்க இருக்கு அது ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அந்த எட வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி பக்கத்தில வந்து பாத்திங்னா நெறைய கடைக இருக்கு நெறைய கடை அந்த பேக் கட இருக்கும் ட்ரெஸ் வச்சிருப்பாங்க நைட்டீஸ் வச்சிருப்பாங்க ஆ பேண்ட்ஷர்ட்டு சுடி சாரீ எல்லாமே இருக்கு இருக்கும் அப்புற நெறைய வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நெறையா இருக்கு அது ஒரு பார்க் அது வந்து ஒரு சமாதினே நம்ம வந்து சொல்ல மாட்டாங்க அது ஒரு பார்க் இப்ப வந்து நம்மல்லா வந்து ஆ இதுல வந்து அண்ணா ஸ்டேடியம் இதுக்கு போவாங்க பாத்தீங்லா மெரினா
ஆமா
அந்த மாதிரி உள்ளகுள்ள பாத்தா பூரா அவ்ளோ பூங்கா அவ்வளோ அழகா இருக்கு அந்த இதுக்குள்ள
ம்
அங்க வந்து பாத்தீன்னா எவ்ளோ தெரியுமா ஹாண்பேக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தா ஒரு பர்ஸ் எடுத்தாலு ஒரு பர்ஸ் வாங்னாலு ஹண்ட்ரட் ருபீஸு ஒரு பேக் எடுத்தாலு ஹண்ட்ரட் ருபீஸு
ஆ
செப்பல் வாங்கினாலு இருக்கு அதே மாரிதா
சேரி சேரி சேரி சேரி
எல்லாமே மா அது ஒவ்வொரு இடத் ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்னா அவ்ளோ மலிவா இருக்கு சில இடத்துல பாத்தீங்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு
ஆ அந்த மாரிதாங்க ஒவ்வொரு இடத்துலயு ஒவ்வொரு மார் இருக்கு
ஆமா
உம்
நமக்கு வீட்டுக்கு ஏதாவது திங்ஸ் வேணு சோ அப்டின் நெனச்சம்னா சண்டே அன்னைக்கு சண்டே பஜார் போலா
ஆ ஆ
சநணடே அப்புற இந்த பசங்களுக்கு வந்து ஸ்கூல் பேக்கு லன்ச் பேக்கு அப்புற இந்த டிஃபன் பாக்ஸ்லா இருக்கு பத்தீங்ளா டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் அ அப்புற இல்ல அ இது லன்ச் பா பேக்கு இது எல்லா சேத்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தா வரு
ஓ
அந்த அந்த லன்ச் டிஃபன் பாக்ஸ்லே வந்து பாத்தீங்னா அதுல வந்து சாம்பார் வைக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ரெண்டு பாக்ஸ் இருக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பாக்ஸ் த்து சேம் கலர்லேயே வாட்டர் பாட்டில் அது அப்டி இந்த இப்ப சின்ன கொழந்தைங்க சோல்டர்ல அப்டி போட்டுக்கிற மாதிரி இருக்கு இந்த வாட்டர் பாட்டில்ஸ் சோ அந்த மாரி இதல்லா அங்க நெறையவே விக்கு சண்டே அன்னைக்கு நம்ம அன்னைக்கு சண்டே அன்னைக்கு நம்ம போயிட்டோம்னா கொஞ்சோ கேஷ் மட்டு கைல வஸ்ட்டு நம்ம போனோம்னா நம்ம வீட்டுக்கு என்னான்ன வேணுமோ எல்லாத்தையு கம்மியான ரேட்டுக்கே அள்ளிட்டு வந்தர்லா
பரவால்ல இந்த மார்னா எங்ளுக் கெடைக்க மாட்டிக்கிது எல்லாமே ரேட் கூடங்க
இது எங்க பெங்களூர்ல பெங்களூர்ல எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்ல மட்டு தா இருக்குது எனக்கு மட்
ஆ இந்த டெல்லில டெல்லில ஒரு பஜார் சொல்றாங்க அங்கயு நல்லா இருக்கு சொல்றாங்க அங்க ஃபுல்லானா நானு இந்த யூடியூப்ஸ்லனா பாப்பே நறைய மாடர்ன் ட்ரெஸ்னா ஃபுல்லாவே வந்து ரொம்ப அந்த பொண்ணு சொல்லு வ்லாக்ல இந்த ட்ரெஸ்னா ஒரு ஹ ஹண்ட்ரட் தா அப்டின்பாங்க பாக்கவே அழகா இருக்கு நாங்க நறைய பர்ச்சேஸ் பண்ண இந்த மணாலிக்குனா போவாங்க தெரியுமா அங்கல்லா போறவங்க அங்க போயிட்டுதா போவாங்க போல அ அங்க ஒரு பர்ச்சஸ் மாரி அங்க போய் எல்லா வாங்கிட்டு அப்டியே வருவாங்க போல
அங்கே இதே மார் ரேட் கம்மியா தா இருக்கு
ஆமா ஆமா அந்த மார்தா இருக்கு நா டூஷன் எடுத்துட்டு இருக்க
ம்
இப்போ வந்து டூஸ்ஷன் பிள்ளைங்கனா வருவாங்க அ அ அ ஆமா நீங்க எதோ எடுக்குறீங்ளா
புரில சிஸ்டர்
நீங்க ஏதோ டூஷன் இந்த மார்னா ஏதாச்சு பண்றீங்ளா
இல்ல சிஸ்டர் நா ஹவுஸ் வைஃப்
ஓகே ஓகே ஓகே
நா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த சோ இப்போ ஒரு அடிஷ்னல் ஒர்க் மாரி பாக்ற அது வீக்லி ஒரு த்ரீ டேஸ்க்கு மட்டு தா த்ரீ டேஸ்க்கு மட்டு தா என்னோட டைம்மிங் வந்து பாத்தீங்கனா மார்னிங் நைன் டூ சிக்ஸு சோ முடிஞ்சுரு மண்டே மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே சோ இது ரெண்டு முடிஞ்சுற் ஆறு ஆறு இந்த த்ரீ டேஸ் மட்
கொழந்தைங்கன்னா என்னப் பண்றாங்க
இல்ல எனக்கு கொழந்தைங்க இல்ல சிஸ்டர்
சேரி சேரி அப்ப ஜாலியா இருக்கீங்க சேரி சேரி சேரி ஜாலி தா அப்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்க நல்லா ட்ராவல் பண்ணுங்க நெறையா இந்த மாரினா சிஸ்
எனக்கு வந்து பாத்தீங்னா இல்ல சிஸ்டர் எனக் இப்போ வந்து பாத்தீங்னா இந்த வெளியில வந்து ட்ராவல் பண்றது சோ இந்த மாரி ப்ளேஸ் போறது அதெல்லா எனக்கு பு லைக் பண்ண மாட்ட நா ரொம்ப லைக் பண்றதுனா எதுனா நா வீட்ல இருக்கணு அதா லைக் பண்ணுவ
ஃபுட் யாரா சமச்சி குடுக்கனுமா
சமச்சி குடுத்தா நல்லா சாப்டுட்டு வீட்ல ஒக்காந்து நல்லா ரெஸ்ட் எடுப்பே
அது வந்து இப்ப நீங்க சமைக்கிறனால அப்டி தெரியிது ஆனா வந்து இப்ப நீங்க சமைக்கிறீங்ளோ நீங்க தா சமைப்பீங்ளா எல்லாமே
நா தா சமைக்கிற ஆமா
சேரி சேரி அதனால உங்களுக்கு அப்டி தெரியிது எனக்கு வந்து அம்மா பண்ணுவாங்க
ம்
நானு அம்மா பண்ணுவாங்க மோஸ்லி நா மாத்தி மாத்தி பண்ணிப்போ அப்பவே என் நா ரெண்டு புள்ளைங்க சோ வந்து மாத்தி மாத்தி பண்ணிட்டு அப்டியே வந்து
நீங்க ஹவ்ஸ் ஒய்ஃபா இருந்துட்டு ஈவ்னிங் ட்யூஷன் எடுத்துட்ருக்கீங்க
ஆமா ஆமா ஆமா
ஓகே ஒங்க பசங்கல்லா என்னா படிக்கிறாங்க
பசங்கனா வந்து ஒரு பொண்ணு எல் கே ஜி படிக்கிறா ஒரு பொண்ணு வந் து ஒன்ற வயிஸ் தா ஆவுது சின்ன பசங்க தா ரெண்டு பேருமே ஆமா அதுங்களுக்கு ட்ராவல்னா போது
போனீங்ளா சிஸ்டர் ஊட்டி கொடைக்கானல்லா
ஆமா ஆமா சின்ன பொண்ண மட்டு வுட்டுட்டு பேய்ர்வோ பெரிய பொண்ண கூட்டிகிட் பேயிருவோ ஏனா சின்ன பொண்ணுக்கு ஒத்துகாது ஆமா அம்மா பாத்துப்பாங்க ஏனா அவள்ங்ளு அவளுக்கு ரொம்ப குளுர்னா ஒத்துக்காது சின்ன பொண்ணு தான அதனால வந்து அவளையு கஷ்டப்படுத்தனு அங்க எல்லாமே கெடைக்கனு அதனால இவ கொஞ்ச என்ஜாய் பண்ணுவா இவ எங்க கூடனா வந்து அங்க இங்கன்ட்டு வருவா என்ஜாய் பண்ணுவா அதனால இவள மட்டு கூட்டிட்டு பேய்றது நாங்க ரெண்டு பேர பாத்துக்க முடியாதில்ல சிஸ்டர் அங்க வச்சி
ஒன்ற வயசு கொழந்தைக்கு ஒண்ணு தெரியாது
ம் ஒண்ணு தெரியவு செய்யாது தூங்கதா செய்யு அப்டியே வேடிக்க பாக்கு தூங்கு அதனால வந்து ஓகே அவ வீட்லயா நிம்மதியா இருப்பா அவள கையிலே வச்சிட்டு கொண்டு பேயிட்டு இப்ப இதுனா வீட்ல சேஃப்டியா இருக்கான் ஒண்ணு இருக்கு இவள இவள சமாளிக்கிறதே நா பெரிய விஷ்யோ ஆமா இவள சமாளிக்கிறதே நாங்க பெரிய விஷியோ கூட்டு பேயிட்டு அ அவளு சேட்ட பண்ணிக்கிட்டே தா இருப்பா ஆனா எ ப பெரிய பொண்ணுக்கு டிராவல்னா ரொம்ப புடிக்கு ஆ வூனா அவுங்க அப் பா அ கிட்ட டூர் போலாமா டூர் போலாமான் கேட்டுட்டே இருப்பா
ஆமா உனக்கு டூர் டெய்லி போய்ட்டா நல்லாதா இருக்கு சொத்து அழிக்க வேண்டியதா அப்டிமாங்க
அவளுக்கு அது தெரியாதில்ல சிஸ்டர்
ஆமா ஆமா அவளுக்கு என்னன்னா ஸ்கூல் லீவ் போட்டா அது நல்லா இருக்குல்ல அப்டி நைட்டு கிளம்புறது ஒரே நைட் அப்டியே நாங்க எப்டின்னா பஸ்ல அப்டியே டிராவல் பண்ணோன்னு நெனச் சிகோங்களே நாங்க வந்து ஃபேமிலியா போவோ ஒரே டான்ஸ் தா ஆடிட்டே தா போவோ
ஹ
நல்லா இருக்கு நாங்க மோஸ்ட்லி ஆனா வந்து நா கேப்பே என்னய தனியா கூட்டிட்டு போங்க ஏன்னா
ஆ
தனியா போயி நா ரூம் போட்டு நா ஒங்கூட ஸ்டே பண்ணனு அதெல்லா சொல்லுவே
ஆ